கேக்குதா ஆ நெட்வொர்க் இஷ்யூ எதுவன்னா இருக்கு ம் மீன் சாப்டியா?
ஆ ஆமாங்க
என்ன சொல்ற என்ன மீன் சாப்டப்பா
ஆ பாற செய் நெய் மீனு செயி நெய் மீனு சரி நெய் மீனு
நெய் மீனாய நெய் மீன்னா பாற மீன்னா தெரியு நெய் மீன்னா தெரியாது
ஆமாங்க நா பாற மீன் மாரியே இருக்கு என்ன அதுக்கு கொஞ்ச எண்ணெ நெய் மாரி இருக்குறானா நெய் மீனு
ஓ அப்டியா எங்க வெளியல சாப்ட்டியா நீ சம்ச்சியா
இங்கதா கடைலாதா சாப்ட்டே
கடைலா சாப்ட்டியா இன்னிக்கி ன்னா பெஷல்லா மீனு
ஆ ஃப்ரண்டு ம் ஃப்ரெண்டு கூட இருந்தே சளி புடிச்சிச்சு சரி ட்ரீட்டு வைங்க அப்டின்னு சொல்லி ஏ இல்ல சரி போலாப் போலாம் அப்டின்னாரு சரிய என்னன்னா போலாம வே நம்ம கிட்ட ஆ கூட்டிட் போனாரு ஆளுக்கு ரெண்டு வாங்கி சாப்ட்டு அப்பதா ஆஃபீஸ கீழே வெயிட் பண்ணிட் இருப்போ ஆ இன்னு சாப்பாடு சாப்புல்ல
அ மதியானம் தயிர் சாதமா
ஆஹ எம்பி
ஏ
எம்டி பிரியாணி
எம்டி பிரியாணியா
ஆ ஆஹ நா இது கடைலானே நா ரூம்ல இருக்கறனால நா சமைக்க முடியாது நா கடையல தா போய் சாப்
மோஸ்ட்லி நீ ஊருக்கு போனா வீட்டுக்கு போனா அப்பா அம்மா பா பாக்க போவல்ல
ம் ஆனா நா திங்கள் நை திங்க்கிழம் நைட் போயிட்டு செவ்வாகிழம காலையல வந்த உடனே அந்த அன்னிக்கு நான்வெஜ் சாப்ட முடியாது
அதுக்கு எதுக்கு ஊருக்கு போற
அ கோயிலுக் போவெ
அதுக்கிப்ப நீ ஒர்க் பண்ற நீ உன்ன சுத்தி இருக்குற ஒர்க் பண்ற எடத்துலே கோயில் இருக்குல்ல
ஆனா அந்த அந்த கோயிலுக்கு போய போயிட்டு இருந்தங்காட்டி ஏதோ இப்ப பரவால்ல இந்தாலு எனக்கு டைம் மழ வறதுனால ஒடம் சரி இல்லாதனால போ இந்த வாரொ போ முடியில ஆ நெக்ஸ்ட்டு வீக்கு திங்ககழம ஆ திங்கழமயா ஆஹா திங்கழம நைட் போ முடியாது அவர் மேரேஜ் இருக்கற்னால செவ்வாகழம் மத்தியான கெளம்பி அங்க போய் பாத்துட்டு நா திரும்ப எங்க வீட்டுக்கு வந்துருவே
ம் சப்போஸ் சப்போஸ் ஒனக்கு ஆஃபிஸ் ரெண் நாள் மூண் நாள் லீவ் விட்டாங்கனா அப் இப்ப நான் வெஜிடேரியன் வீட்ல எடுத்து நீ சமப்பியா சமச்சு குடுப்பியா
ஆஹா அம்மா சமச்சிருவாங்க நா அன் இப்ப அந்தளவுக்கு டைம் இல்ல நானு கமிட்மெண்ட்டு லோனு அது இதுன்ட்டு இருக்கனால நா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்றந்தா நா ஊருக்கு போ முடியு ந சனி ஞாயிறு வந்து ஓ ஜொமேட்டோ ஒட்டிட்ருக்கே
இப்ப ரெண்டு பாக்குறதுனால ஒனக்கு கஷ் ச்சமா தெரியிலல்ல
ஆஹா என்ன ரூம்ல ஆ அதாவ்து என்ன சொல்றது ஆ நா மட்டு்ந்தா அதாது ரூம்ல மூணு பேருக்கொன்னா மூணு பேர் மூணு பக்கமா இருப்போ ஒரே ரூம் தா ஆ பாத்தீங்கனா இது அ என்ன சொல்றது அவிங்க ஒ ரு அவிங்க வேலய பாத்துட்ருப்பாங்க அவிங்க கிட்ட யாரு கிட்டயாது பேசிட்ருப்பாங்க ஆ அப்டின்னு உங்க ஃபேமிலி மெம்பர் கிட்ட பேசுவாங்க அம்மா கிட்ட வந்த பேசு அ அம்மா கிட்ட பேசிட்டு நா இந்த மாரி கெளம்புறம்மா இந்த ஒர்குக்கு போறே அப்டின் சொல்லிட்டு கெளம்பிருவே
ம் ம் ம்
அ அதுங்காட்டி செரி அம் மாச்செ பாத்து போயிட்டு வா இப்ப லாம் இப்ப நைட்டெல்லா போவேனா அப்டிங்குவாங்க ஏனா நைட்டு போயிட்டு வந்தா எனக் கொஞ்சொ பிரச்சன என்ன எந்த மாரி பிரச்சனைனா பிரச்சன இருக்கு அது வந்து கேட்டா‌ கூப்டுட்ருக்கா அ அதாவ்து எனக்கு என்ன பிரச் சனைன நைட் போ போனனா இப்போ யாராவுது அந் தோ வண்டில யாராவு. து இப்பொ ஆக்சிடென்டாயி எறக்குறாங்னா நைட்டு் வந்து அதாவுது ஒரு ரெண்டு மூண் நாள் கழி ச்சு அதாவு து இந்த மாரி இங்க சுத்திட்ருக்கங்க நீங்க எங்க ஃபேமிலிக்கு இன்பார்ம் பண்ணிருங்க அப்டின்ட்டு அந்த மாரி வருது
ஆஹா
அம்மா கிட்டயு இந்த மாரி சொல்லிருக்க நெறயவு இந்த மாரி நடந்துருக்குது நடந்துமே ஒரு ஒரு சில இது பாத்தீங்னா கூட்டிட் போய் மந்துருச்சு வுட்ருக்காங்க இருந்தாலு அதயு மீறி ஒரு சில டைம் வந்துருது அதாவ்து வெடி போனொம்னா ஒரு நாங்க நை ட்டு மட்டுதா ஓட்டுவே என்ன இருக்கு என்ன ஏதுன்னல்லா தெரியாது ஆனா நா விடி விடிய கூட வண்டி ஓட்டுவே அம்மாதா இந்த மாரி இருக்கதால சரி நைட்டு பத்து மணிக்குள்ள போயிட்டு வந்துரு அப்டின்ட்ருவாங்க அது டைமிங் எல்லா இல்ல டைமிங் எல்லா எனக்கு அந்த மாரி பிரச்சன இல்ல இப்ப பகல்லயு போயிட்டு வந்தாலுமே அந்த எடத்துல என்ன நட நடந்துட்ருக்கோ அப்டியே நமக்கு இந்த மாரி கனவா வந்து
ம் ம் ம் ஒனக்கு
அவுங் கொஞ்ச பயப்பட்றாங்க
ம் கண்டிப்பா யாரா இருந்தாலுமே பயப்டுவாங்க பி உ ஆனா வந்து நீ வந்து சாதாரண ஒர்க் பண்ணல அவுங்க புரியுதா நீ ஒர்க் பண்ற ஏரியா பொறுத்த வரைக்கு இப்ப நீ ஊரு விட்டு வந்து ஊர் வேல செய்ற நம்ப அத சொத்தி இருக்குற அத சுத்தி இருக்குற டிராபிக் ஏ அதுல இருக்ற டிராவலு தூரோ டைமிங்கி எல்லாமே பொறுத்து இருக்குதுல இவ்ளோ நீயு இப்ப பக்கத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வர மாரியா இருந்தா
அப்போ நா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தே என்னா விசிய அந்த மாதி்ரி ப்ராப்ளம் இல்ல பாத்தீங்னா அந்த ப்ராப்ளம் ஒவ்வொன்னா இந்த மாதிரி பிராப்ளம் தா இருக்காது இருந்தா எந்ததுமில்ல
நீ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேனா அம்மா கண்ணுக்கு நேரா பாக்கும்போது சரி தம்பி வந்துட்டு வீட்டுக்கு ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின்னு யோசி இருப்பாங்க இப்ப நீ எடையே வந்து வேல செய்றேனம் போது அவுங்க என்ன நெனச்சுட்டு இருப்பாங்க சொல்லுபோ போனானே இன்னு வரலயே தம்பி எங்க போனா வந்தா அப்டீன்ற ஒரு அவுங்களுக்கு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு பய இருக்கு
ஆ அதாவது இது நோட் பண்ணிருக்கேன் எத்தன வாட்டி ரெண்டு மூனு வாட்டி வந்திருக்குது நோட் பண்ணா காட்டி வீட்ல ஆறும் இல்லாதப்ப இந்த மாதிரில நடந்துட்டு இருக்குது அதுங் காலேல விடியக்காத்தால மூன்ற மணிக்கு போய் சார்பா அ அந்த அந்த மாதிரி நடந்த விடியகாத்தால அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிருவே ப்ம இந்த மாரிமா எப்பிடி இத இது இப்பிடி இருக்குமா ஏ என்னமா பண்றது அப்பிடின்னு செ
ம்
ட்ட நமக்கு தெரியாது என்ன என்ன எங்க போன என்ன பண்ண என்ன ப எங்க அ திறமைக்கு போன என்ன இது நா தெரியாது என்ன பக்கல போயிட்டு வந்தனா ஹலோ சேம் இதே ப்ராப்ள இருக்கு அதாவது நைட்டுங்கிறது விட பதல்லயு போயிட்டு வந்தா இந்த தொல்ல இருக்கு
க்கெழம நீனு கோயிலுக்கு போவன்னு சொல்றல்ல இப்ப செவ்வாகெம செவ்வாகெம நீங்க கோயிலுக்கு போம்போது பாத்தீங்கன்னா அந்த நீங்க ஒர்க் அன்ட்ரதுக்கு கோயிலுக்கு எவ்வளோ தூரோ டிஸ்டன்ஸ் வரு
நூத்தி இருவது
நூத்தி இருவது நூத்தி இருவதுன்னா இப்ப முப்பது கிலோமீட்டருனாலே ஒன் அவர்ராவு இப்ப நூத்தி இருவது நா போது அது ட்ரிபுல் ஃபோர்
ரெண்டு மணி நேரொ
போறிங்களா
ஆ ஒரு எழுவது எண்பது ஐயேஎஸ் தானா எழுவது எண்பது போ
ஆ அவர போய் அவ்ளோ தூத்துல போய் பாத்துட்டு வந்துருணு
ம் ஒவ்வொரு ச ஒரு வாரம் போ முடியாது வ னால செரினால என்னால் வர முடியலத்த ஒரு இது ஆ இந்த மாரி வச்சிட்டுத் அடுத்த வரோ வர கல்யாண ஆன நமக்கே த நமக்கு கஷ்டம் கொடுக்குறதே இந்த தெரியு அதே மேரி இந்த மாரி வருதுன்னா சேரி இதுக்கு மேல நீ இந்த வாரோ கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்பிடின்ட்டு சொல்ற மாரியே இருக்கு நமக்கு
கண்டிப்பா அவரு வந்து அ வாரோ வாரோ நம்மள கண்டினியூஸா அவரோட இடத்துக்கு நம்மள வர வைக்கிறாருனா கண்டிப்பா நம்மள பாக்கணு அவன் அப்பிடின்னு சொ நம்மள ஐ மீன் நம்மள அவங்க பாக்க வரணும்ன்றதுக்காக கடவுள் நம்மள எந்த எப்பிடிப்பட்ட சூழ்நிலை எவ்வளவு தூரத்துல இந்தாலும் நம்மள கொண் ட்டு வந்தா அவரு சன்னதில நிக்கவச்சிருவாரு அதுவே வந்து ம்
அது என்ன சின்ன வைசு சின்ன வைஸ் எல்ல அனுபவப்பட்டது இப்போ அப்போ நடக்கும் போது கொஞ்சோ ஆனா இது நா சொல்றது என்ன னா தப்பா ரைட்டான் தெர்ல சின்ன வைசா இருக்கும் போது வந்து பாதயாத்திர கூட்டிட் போவ ஜாலியா இழுத்துகிட்டு போவோ ஆ அப்ப பாத் திங்னா எனக்கு ஒரு சே ஒடம் செரியில்லாம நடக்க முடியாம அந்த மாரி அ நடக்க முடியாம நடந்துருவ அந்த ஓரளவுக்கு சோதன குடுத்தாரு ரெண்டாவது நாளு மால போட் ட ரெண்டாவது நாளே அனா அந்த வருஷோ நா ஃபெயில் ஆய்ருந்துக்கனு ஆனா பாஸ் ஆய்ட்ட ந அவ்ரோட இதுதா தே எனக்கு இப்பரைக் இதுமே மே எனக் இப்ப தா இப்ப தா தோணுச்சு
ம் ம் இல்ல இவ்ளோ சோதன குடுத்தால் ஸ்லோ இவ்ங்க வந்து நம்பள நம்ள நோக் கி வராங்களா அப்டின்றதா விஷ்யமே இப்ப நறைய பேரு பாத்தனா செய் என்னடா இது இவ்ளோ கஷ்டோ குடுக்குறாறு இவர் தேடி நம்ம போணுமா இப்டி நடந்து நம்ம கஷ்டப்பட்டு வே வரம் பாக்கணுமா அப்டிலா யோசிப்பாங்க ஆனா வந்து அவர் வந்து நம்ளுக்கு சோதன ஒன்னு குடுக்குறனா அந்த சோதனையும் அத அந்த சோதனையிலியு பாத்தீங்கனா அத மீறி நம்ப அவர் கிட்ட போய்டனு வச்சுங்கள அத விட வே பெ பெரிய விஷ்யோ வேற எதுமே கெடையாது இன்னொன்னு வீட்லியே இது அது வீக்லி வீக்லி நீங்க போவீங்கன்னு சொல்றீங்கன்னும் போது அந்த வீக்லி ஏதோ ஒரு ரெண்டு மூணு வீக் வந்து உங்கள நிருத்றாருனா அங்க ஏத் ஏதோ ஒரு விஷ்யோ இருக்கு அந்த விஷ்யத் மூலியமா இன்னைக் நம்ம எந்தப் போய்றாப் அரசு ஆவ் கூடாது அப்டின்றதுனால அவரு இந்த மாரி விஷ்யத்த குடுத்து உங்கள வர விடாமப் றர் அவ்வளோதா இதுதா சிம்புள் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க அவர் மேல ரொம்பவே பிஸ் சொல்றது நம்பிக்க வச்சிருக்கீங்கனு நெனைக்கிறே அவர்ட்ட ஏனா கமிட்மெண்ட் வச்சிருக் க்கீங்களா
ஆ கமிட்மெண்ட்னா அது பத்மு
பர்சனல் பர்சனல் புரியுது புரியுது புரியுது பர்சனல் அது அவரு அதுதா சொல்றனே யார்டியு சொல்ல முடியாத விஷயத்த அவர்கிட்ட சொல்ற அளவுக்கு பர்சனல் இருக்குதுன்னு போது தெரியுது
ம் ம்
புரியுது புரியுது இன்னக்கு என்னா டிஃரெண்டா எம்டி பிரியாணி
அதது காசுச்சு சாப்பிட்டோபோதே மண் செட்லினா ஒரு வேல கூட சாப்பிடாம விழஞ்சிருக்கு ம்ம் பஸ்டேத பசி தாங்கமாட்டே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வேலக் கூட சாப்டாம
அதுதா ஆ நம்ம சின்ன வயஸ் ஆ
அப்பிடிக்கோ மாறி ச்சி என்னெனு தெரியல அப்பெல்லா ஒரு ரு வேல கூட சாப்படாம இருக்கமாட்டே நா வேல க நாலு வேலங்கற ஆறு வேலயா கொஞ்ச கொஞ்சோமா போட்டு சாப்புடுவே இப்ப ஒரு நாள் கூட சாப் டாம இருந்துப்பே
அதுதா சொல்றோ அதுதா சொல்ற இப்ப சின்ன வயசுல இந்து அப்பிடியே அதோட வளப் ப்பு வேற அப்புறோ காலேஜி அந்த காலேஜி முடிச்ஸ்ட்டு கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருக்கறது ஆனா அந்த மூணு வேல சாப்பாடுன்றது நம்மளுக்கு கரெக்டா நம்ம மெயின்டெய்ண் பண்ணிருப்போ ஜாப்பூன்னு உள்ள போம்போது அந்த கண்டினியூஸ் கா சாப்பாடு இத வந்து மறந்து ஒரு ஒரு வேல ரெண்டு வேல சாப்படாம இருந்து சில பேர்லா பாத்தீன்னா ஒரு நாள் ஃபுல்லா சாப்படாம நைட்டு எதனா தேவான எதனா டீய குடிச்சிட்டு கூட அப்டே படுத்துப்பாங்க சில பேரு
சில பேருங்கற சில பேருங்கறதுல நானே அந்த மாரி இருந்த
ம் அ டீ குடிச்சுட்டு படுக்கறது ஒரே ஒரு வாழப்பழத்த மட்டு சாப்படறது படுக்கறது
அந்த மாரி சொல்லே ம் ம் அந்த மாரி சொல்லே நா எப்பவுமே இருந்திருக்க
ம் அதெல்லாம் எப்டி அதுக்கப்புறம் பழகிக்கிறாங்கன்றது தெரியல அப்படி பசிக்குதுன்னா கண்ணெல்லாம் ஒரு
பழகிறது அப்டி பழகறது ட்டு இல்ல அந்த மாரி பழகிடுச்சி அந்த மாரி மாறிச்சு அவ்ளோ தா
ம் ம்
அந்த மாரி மாறிடுச்சு அதனால எதும் பண்ண முடியாது அதாவது இப்போத்திக்கு இல்ல எப்பிடி நம்ப நாப்பது வயசுக்கு அப்புறம் பாத்த கஷ்டமே இப்பவும் பட்றலாம் எதுக்கு அவ்ளோ தூரம் எதுக்கு போயிட்டு அந்த மாரி மைன்செட்டு வந்துச்சி எதுக் மேல இதுக்கு பட்டாச்சி இதுக்கப்புறம் நம்ப எப்டி மூவாகறோமோ அந்த அதுதான் விஷியம்
ம் ம் ம்
நா முன்னால ஒ அந்த வயசுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அப்பிடி சொல்லுவாங்க அது என்னோட வாழ்க்கையிலே இருக்கு ஆம் என்னோட நேரம் ரொம்போ கம்மியாது ரொம்ப மோசமா இருக்கதாங்காட்டி எல்லாத்தையும் ஆ சழிச்சிக்கிட்டு போ மதிக்கிறியா சரி மதிக்கலீனா போ இந்த மாரி வேல குடுக்கறானா இப்போ குடு நா செஞ்சர என்ன பத்தி கேரும் பேசறியா நீ பேசு நா அடுத்த மாசமே நான் பண்ணி காட் ஆ ஓ ஒருத்தலேன்ட்டு மேனேஜ் இங்க ஒருத்த சொன்னா அடுத்த மாச வாயில அதே டைமிங் தா பரவாயில்